ஆ ம் கேக்குதா
ஆ கேக்குது
ம் ம் என்ன பண்ற
சும்மா படுத்துருக்கே
ம் அ எனக்கு வேற தெக்கெல்லா குடுக்கணு டாப்பலா எனக்கு ஓ சைஸ் ஆ ஓ சைஸ் என்னது ட்ரெஸ்ஸுக்கு
யாருக்கு தெரியு வெச்சு பாத்து எது கரெக்ட்டா இருக்கோ அத எடுத்துட்டு வருவே அவ்ளோ தா
அ ந கடேயில எனக்கு வந்து எஸ் தா கரெக்டா இருக்கு செரியா அப்ப நானு எஸ் எடுத் எத்து போட்டு பாக்குறே தொள தொள தொளன்ட்ருக்கு சேரி எக்ஸஸ் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா ஸ்மால்லுனு அது போட்றே அது அத விட லூசாருக்கு அதுக்கு மேல சைஸ் வேற இல்ல
நெடு
இல்லாட்டு அதா எடுத்தே செரி தக் புடிச்சுக்கலா அப்டின்ட்டு
கலா அப்டின்னு
ஆமா எல்லாமே தக் புடிக்குணு
ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றதுனே தெரியில யூனிஃபார்மா இருந்தா ப்ரச்சனையே இல்ல
ஆமா ஒனக்கு நீ எந்த காலேஜ்ன்னு வேற தெர்லசு திடீர்னு ஓ காலேஜ் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா
யூனிஃபார்மா இருந்தா நல்லா இருக்கு
நீ எந்த கோர்ஸுக்கு அப்ளே பண்ணியிருக்க
நா இன்ஜினியரிங்க்கு இன்ஜினியரிங்கெல்லா யூனிஃபார்ம் இருக்காது
இருக்காது ஆமா பேரா மெடிக்கலுக்குல்லா இருக்கு ஏ ஃப்ரெண்ட்டுக்கெல்லா யூனிஃபார்ம் தா இன்னொரு புள்ளைக்கு வந்துட்டு அவ காலேஜ்ல வந்து எப்டியாமா குர்த்தியாமா
போமே
ம் ஏ ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு வந்து காலேஜ்ல குர்த்தியாமா குர்த்தி போட்டு வீ ஷால் தா போட்ணுமாம்மா
தலைப்ப
தலைக்கா
ஆ
தலைக்கி அது எப்புடி போட்டுக்கலாமான்னு தெர்ல போட்டுக்கலான் நெனைக்கிறே ஆனா வீ ஷால் போட்ணுமாம்மா அது வந்து மஸ்ட்டாம்மா ஜீன்ஸ்லா அலவ்டு இல்லையாமா இந்த மாரி குர் டாப்போட பேண்ட்டு அப்புடிதா போட்ணுமாம்மா
அப்போ இந்த நம்ம வந்து தலைக்கி ஷால் போட்டா அப்ப நம்மளால வீ ஷால் போட முடியாதுல்ல வீ ஷாலும் போட்டு தலைக்கு ஷால் போட்றதா
அப்டிதா பாட்னோ
லூஸ் மார் இர்க்குமே
பின்னாடி இருக்குறத எடுத்து அப்டி மேல போட்டுக்கணு
ஓ இந்திக்காரி மாரி இருக்கா
உம்
நீயேம்
அ
உன்னோட நோஸ் பீஸ் போட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்கு அல்ல
ஆமா
அந்தப் அந்த புள்ள கூட ரீசெண்டா எங்கயாச்சி போனியா
அந்த புள்ள கூட ரீசெண்டா ரீசெண்டா ரீசெண்டா எங்க போன துணி எடுக்க தா போனப்போ அந்த புள்ள வந்திருந்தா அதுக்கப்றோ எங்க போன
ரீசண்ட்டான ஒரு ரெண்டு வாரம் முன்னாடினு நெனைக்கிற ஒரு புள்ள ஒரு கு கொஞ்சோ குண்டா ஒரு புள்ள
அ
அந்த புள்ள வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருந்துச்சி அது கூட உன் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஆளு
ஆமா
அதுதான் அந்த புள்ள
ஆமா ஆமா என்ன என்ன மெசேஜ் பண்ணிருந்தா
அதாண்டி அன்னைக்கு பண்ணுனதுதா
புவா ஆ அந்த புட் உம் ம் அதா நா கேட்டே எதுக்குடி அவளுக்கு மெசேஜ் பண்ண சம்பந்தமில்லாம அப்டின அப்போ இல்லடி அவளுக்கு வந்து நம்ம நம்ம நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்தோட பேரும் தெரியுமாமா எல்லா கேள்ஸ் நேம் பாய்ஸ் நேம் எப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லனா எப்டி அந்த பிள்ளக் தெரிஞ்சுக்குணுனு சொல்லி அந்த பிள்ள கேட்கோ எப்டி எப்டி போது யாராச்சு எதோ அ இது ரூட்ல உடுறாங்ளா எ ஆளுக்கு அப்டிங்கு ஆமா ஆளு கூட்டாலு வடி இம்ப அ ஹ அடி இம்ப அதனால அந்த எல்லாதோட பேரு தெரிஞ்சி வச்சிருக்குது
ஏ எப்டி உன் ஃப்ரெண்டு இன்னொரு பைய இருக்கான்ல உன் கிளாஸ்ல இருக்கிற பைய வந்து பேரு சொல் பேர்லா சொல்லிருப்பான எங்க வி எங்க கிளாஸ்ல இருக்கிற புள்ளைங்க பேர்லா அந்த பையனுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு
அவ்வள் சொல்லிருக்க மாட்டா புள்ளைங்க மூலியமா தெரிஞ்சிருப்பா ஏ கிட்டலா கேட்டதில்ல ஏகிட்ட வந்து ஏ கிளாஸ்ல இருக்கவுங்க பேர் தெரியு அவளுக்கு உங்க கிளாஸ்ல ஓ பேர்ல எனக்கு அதா இவளுக்கு இவளுக்கெதுக்கு டி நீ போய் மெசேஜ் பண்ண சம்மந்தமில்லாம அடின்ன அப்டி இல்ல டி சும்மா பண்ண உங்க ஸ்கூல் தான எனக்கு தெரியு அதனால பண்ணே அப்டின்ன சேரின்னு சொல்லிட்ட
நோஸ் பீஸ் போட்ட புள்ளையு நோஸ் பீஸ் போட்ட புள்ளையு அந்த புள்ளையு வெளியே போயிருஞ் இதுல இன்னொரு புள்ள நோஸ் பீஸ் போட்டுருந்துச்சி அது வந்து அவ கூட இருக் கிற இன்னொரு புள்ளையா இல்ல நீயான்னு தெரியல அதுதா
நா இல்ல நா இல்ல அவ வந்து வ
அந்த புள்ள கூட இருக்குற இன்னொரு
ஆ அந்த குண்ட இருக்கால குண்டாருக்கால அவ வந்து ஏ ஃப்ரெண்டு எ சைல்ட்வுட் ஃப்ரெண்டு நாங்களா ஒரே ஏரியா தா அப்போ அ ஏ மூழியமா ஆமாமா ஏ மூலியமாதா இவரு முன்னா சி இவ விம் சோப்புலா எங்க அம்மா வாங்கணு சொல்லுச்சு
ஆ
அந்த சோப்பலா வாங்கிட்டு ஏ மூலியமாதா அவளுக்கு அந்த சோப்பலா தெரிஞ்சு போய் வாங்கனு துணி துவைக்க
அப்பிடியா
ம்
அப்பற எப்டி அந்த இது எல்லா தெரியு
அதெல்லா வந்து எப் தெரியு ஆ அவ அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்க பாத்தியா
ஆமா
அவங்க மூலியமா தெரியு
ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரியுமா
இவ இவ தானே எடிட்லா பண்ணுவா அப்டி தெரியு அவளுக்கு ம் இந்த புள்ள அந்த புள்ள அப்டின்ட்டு எப்ப ஐ டி க்குள்ளலா போய் செக் பண்றதுதா பண்ணி கண்டுபுடிச்சிருப்பா நாளா போடுவேன்ல ஸ்டேட்டஸ்ல்லா ஃபோட்ட போடுவே அப்டி
எப்ப போட்ட
போடுவேன்ல ஃபர்ஸ்ட் எல்லா நம்மளா ஃபோட்டோ எடுத்தாலா போடுவோல ஸ்டேட்டஸ்லா ஸ்கூல் படிக்குபோது ஆ அப்டி அந்த பிள்ளைக்கு பேர்லா தெரிஞ்சிருக்கு என்ன தெரிமா அன்னைக்கு வந்தா செரியா நா வந்து இங்க ஏ வீட்டு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்கு அங்கதா போய் போயிட்டு அவ வீட்லிருந்து வர எங்க வீடு தாண்டிதா அவ போற நடந்து போறா ப்ப நானு நீ என்னடி இங்க பண்ற ந அப்ப எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்த அப்ப நானு ஓ அப்டியா சேரி அப்டின்ட்ட பாத்த நேர இந்த புள்ள வீட்டுக்கு போயிருக்கா அந்த நிக்காஃப் போட்ட புள்ள இருக்குல்ல அந்த போயிருக்கா அவ இந்த சைடு வந்தா எங்க வீட்டுக்கு வராமல போக மாட்டா நானு ஓ எங்க வீட்டுக்கு நீ வர மாட்ட அங்க போயிருக்கியா அப்டின்ன பாத்தா அவளுங்க போன் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க வா இங்க வா அப்படின்னாங்க வண்டி எடுத்துட்டு வா அப்டின்னு நா எதுக்கு இப்பதாண்டி சாப்பிட்ட அப்டின்னா இல்ல நீ வா வா அப்டின் ருந்தாங்க நா போய் கொஞ்ச நேர நா அப்பறம் அவங்கள மந்தி சாப்ட போறாங்களாமா செரி நீங்க போங்க அப்டி சொல்ட்டு என் ஃப்ரெண்டு பின்ன இந்த எடிட்டர் புள்ள பின் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒரு புள்ள இருந்துச்சு கூட அந்த புள்ள
ஒ ப்ரெண்ட்டோட ப்ரெண்டா
ஆ உன்னியோரு புள்ள நிக்காப் போட்டு இருந்துச்சுல அது வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த பிள்ளைக்கும் நம்மளுக்கும் நம்மளுக்குல்லா அந்த பிள்ளைய தெரியாது
அப்டியா அப்ப கு அப்ப அந்த எடிட்டர் கூடயே இருக்குமல்ல அந்த புள்ள இல்லையா அது
அந்த புள்ள எல்லா இல்ல ஆனா நா ஆனா அந்த புள்ள நிக்காஃப் இல்லாம பாக்கும்போது அப்படியே அந்த புள்ள மாதிரியே இருந்துச்சு நானு அவரு வீட்டுக்கு போகு போது இந்த புள்ள உட்காந்திருந்தா நானு நீ என்னடி பண்ற அப்டி பாத்தா அவ இல்ல ஏ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அது மூஞ்சிலா ஒரே மாரி இருந்துச்சு
அந்த குண்டா இருக்குமல்ல அந்த புள்ளையோட ஃப்ரெண்டா
ஆமா
ஒங்க மூளி ஒன் ஒன்னோட சைல்டுட் ஃப்ரெண்ட் தான அது ஓ மூலியமாதா அந்த பையனுக்கு வந்து இந்த புள்ளைய தெரிஞ்சதா
ஓ முலுமா அந்த பையனுக்கு அந்த பையன்னு எனக்கு சைல்டுவுட் ஃப்ரெண்டு் தா
அப்படியா
ஆமா நானு அந்து பையல்லா ஒரே காலேஜ் எ ச்சி ஒரே காலேஜுங்கறே ஒரே ஸ்கூலு இது நா வந்து எல்கேஜில இருந்து ப்பிப்து மட்டும் அவ கூடதா படிச்சே அதுக்கப்பறோ நா இங்க வந்ட்டே சிக்ஸ்துக்கு இங்க வந்ட்டே அவன் வந்து லெவன்த்துக்கு இங்க வந்ட்டா அப்
அப்படி
ம்
அப்ப இவங்க சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்களா
ஐயோ இல்ல இல்ல இவங்க இவளுக்கு வந்து இவன சின்ன வயசுலருந்து தெரியாது இவளுக்கு வந்து இவன வந்து ம் டென்த் படிக்கும் போதா தெரியும் இவ டென்த் படிக்கும்போது இப்ப இவ வந்து டுவெல்த் படிக்கிறா அவளுக்கு டென்த் படிக்குமோ தெரியும் எப்டின்னா டியூஷன்ல
ஆ
ஆ டியூஷன்ல டியூஷன்லதா இவங்க ரெண்டு பேத்துக்கு ம்மே தெரியும் பாத்தா நா வந்து ரெண்டு பேத்துக்குமே மியூச்சுவல் ப்ஃரெண்டா இருந்திருக்கே ஆனா அந்த பையே கூடல அவ்வளோ சின்னதுல பேசிருக்கனாமா எனக்கே ஞாபகம் இல்ல நானே ஒரு மறதி எனக்கு ஞாவம் இல்ல ஆனா எனக்கு பேரு கேட்டப்ப எனக்கு தெரியல எங்கயோ கேட்ட மாரி இருந்துச்சு ஃபஸ்டு லெவன்த்ல அப்றோ தா சொன்னா இந்த மாரி சைல்டுவுட் நானும் நீயு ஒரே கிளாஸ்ல படிச்சோ அப்டின்ட்டு ஓ அப்படியா அப்டின்னு அதுக்கப்றோல்லா ஆனா பேசிக்கிறதுல்ல
ஓ நீங்க சுத்தமா பேசிக்க மாட்டீங்களா
சுத்தமா ஆ அவ அவ கூட போ அவ வீட்டுக்கு போனா அவ போன் பேசுவா அப்ப நா ஏதாச்சும் புடிச்சு நோண்டிட்டு இருப்பே ரெண்டு பேத்த வெளிய போனா சில டைம் வருவாங்க அப்ப நா ஏதாவது நோண்டுவே அவ்ளதா மத்தபடி எல்லா பேசமாட்டே ஆ ம் அப்பறோ
அப்பறம் என்ன என்னடி தனியா பேசிட்டு இருக்க
நா தனியா பேசுறனா
ஆமா
நா எங்கடி தனியா பேசுறே ஊன்ட தா பேசிட்டு இருக்கே
நீதா ம் ஆ அப்பறோ அப்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க
நா ஓன்ட்ட கேக்குறே ம் ஆ அப்பறோ அப்டின்ட்டு இருந்தே
உம் ஆஹ
அப்பறோ
சோ
இது காது குத்திருக்காலாமா நம்ம ஃப்ரெண்டு அந்த
ஆமா காது குத்தன வீடியோவெல்லா அம்ச்சுட்டு இருந்தாங்க
ஓ நானும் பாத்த நா சேவ் பண்ணி வெச்சிருக்கே
லூசு ஆக்குந்த புள்ள
யாரு இவ அவ கூட உ ஃப்ரெண்ட் ஒருத்தி போயிருக்க நீ போலையா
நா போல சேரி எனக்கு வந்து டைம் ஆச்சு நா வந்து அப்புறமா கூப் பட்ற
உம் செரி செரி
உம்